ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது நானா மெட்ராஸ் சென்னை நீங்க
ஆ நா நா எத்தினாவது நீங்க
புரியல எத்தினாவதுன்னா
ங்களா படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா காலேஜ்ஜா
ஆ அதெல்லா ஒண்ணு இல்ல பெரியவங்க பெரிய வீட் வீட்டு வுஸ்
நீங்க டீன் ஏஜ்லா தான்டீங்களா
ஆமா ஹலோ ஆ தாண்டிட்டோ
ஆ சொல்லு இன்ன பண்றீங்க இன்னா பண்றப்பா
இப்போதா வேலைக்கி போயிட்டு வரே
அப்டியா ஹலோ சொல்லுங்க
இப்பதா இப்பதாங்கா வேலைக்கி போயிட்டு வரே
ம் இப்பதானா பதினோரு மணியா
கேக்குதாக்கா
ஆ கேக்குது உனக்கு அப்படியா லேட் ஆயிடுச்சா அங்கெல்லா அவ்வளவுதா இப்பத இப்பதா இப்பதா வேல முடியுமா
ஆ
இன்னா இன்னா சமையல்லா நீ செய்வியா அப்படியா சேரி சேரி
கோ நா ஆன செய்ய மாட்டேங்கா அங்க போய் பரிமாறணு அவ்வளோதா
எ எ
நீங் நீங்க என்னா வேல பாக்குறீங்க
நான்லா வீட்ல தா பா இருக்குறோ
ஹலோ
ஹலோ எஸ் படிச்சிருக்குறோமே
எ எத்தினாவது வரைக்கு படிச்சிருக்கீங்க
பத்தா
அதுக்கப்பறோ
ம் அதுக்கப்பற வீட்ல தா இருக்குறோ கல்யாண ஆயிச்சு வீடலக்கறோ அவளதா ஆஹா நா படிக்கல
உங்களுக்கு படிப்பு ஏர்லையா படிக்க புடிக்கலையா படிப்பு ஏர்லையா
படிக்க வரல
ஓ அது எப்டிக்கா வராமபோகு அது என்னாக்கா கஷ் ஏ பி சி டி இருவத்தாறு கத்துக்கணுமா அ ஆ இ அவ்ளோதா இது என்னாக்கா படிக்குது
படிச்சிருக்குற
நா காலேஜ்ஜு செகண்ட் இயர் படிக்கிற
ஏ இந்த வேலைக்கு போற அப்படியா சரி
போனா சம கஷ்ட சும்மா வேல செய்ற மாரி நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு வந்துருவ அவளதா
அப்படியா செய்யமாட்டியா தப்புல்ல
அவளெல்லா செய்ய மாட்ட அவ சும்மா அவ்ளதா
ஆ சரி சேரி
எத்தினாச எத்தி அய்யோ
என்னா கேக்க வர
எங்க வீட்டுக்கார் வண்டி ஓட்றாரு
ஏ வயசு பசங்கிட்டனா ஈசியா பேசுவே
ஆ பரவால்ல அக்கான்னு பேசு உங்க அக்கனா பேச மாட்டியா உங்கக்காட்ட என்ன நா பேச அப்டில்ல உங்கக்கா உங்கக்கா இல்லையா உங்க வீட்ல தங்கச்சி இல்லையா
இல்ல
அததா பேசற தயங்கற என்னச்சே க்கறது ஏது கேக்குறது அக்காகிட்டே இருக்கு லாரி ஓட்றாருப்பா
டிரைவரா ஆ வீட்டுக்கு வர மாட்டாரு வீட்டுக்கு வீட்டுக்கு எப்போ வருவாரு
ஆ வருவாரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஹா வாரத்துக்கு ஒருவாட்டி அப்படியல்லா இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாரு லோக்கல் தா ஓட்றாரு
எப்படி பு எ என்ன மாரி லோடா
ஆமா லோடு ஓட்றது
ம் ஹதராபாத் ரொம்ப மா டரா
ஆஹா அதெல்லா அ அதெல்லா போகமாட்டார்பா அதெல்லா சும்மா லோக் சல்லி ஓட்டிட்டு வந்துருவாரு அப்படியெல்லா அய்யயோ எங்கலாலா இருக்க முடியாதுப்பா
ஆ அது போன அதிகமா காசு வருந்தான
வாங்கா என்னத்துக்கு பணோ சந்தோஷமா இருக்கறத விட்டுட்டு பணத்த வச்சு என்ன பண்ணப்போற
பண இருந்தாதாக்கா சந்தோஷமா இருக்க முடியு
அதுக்கு என்ன பண்ண முடியு அவங்க இல்லனாலே எங்ளுக்கு சந்தோஷோ இல்ல ஏ பொண்ணு இருக்கவே மாட்றா விட்டுட்டு
உங்க பொண்ணு எத்தினாவது படிக்குது
ஏழாவது படிக்கிற
ஒரே பொண்ணா
ஒரே பொண்ணு அவ ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க அப்பாவ பாக்கலனா ஏங்கிறா
இந்த வயசுல அப்டிதா இருப்பாங்க அதுக்கப்றோ போக போக
ஆமா ஆமா கொஞ்சோ அந்த மாரி இருக்கும்போது அவர் தூரமா போய் ரொம்ப நாள் கழிச்சு வந்தா தனியா எப்டி கஷ்டோ கஷ்டமா இருக்குள்ள
ம் கவ்‌ இப்ப ஸ்கூல் கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வெக்கிறீங்ளா இல்ல ப்ரைவேட்டா
ப்ரைவேட் தா பா
ஏ கவுர்மென்ட் ஸ்கூல் படிக்க வெக்க மாட்டிறீங்கோ
அது அப்பத்லந்தே அப்டியே போட்டு அப்டியே பழக்கமாய்ச்சு
ஓ நானு ப்ரைவேட்டு தா
ஆ அப்ப நீ ஏ படிக்கல
அக்கோ எனக்கு என்ன கவர்மெண்ட்ல படிக்கதாங்க ஆச எங்க வீட்ல படிக்க வெக்கலியே உருபட மாட்ட உருபட மாட்டேன்றாங்கோ கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க ஜாலியா இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல்லா வெருப்புக்கா வேஸ்டுக்கா ஒரு ஒரு ரூபாய் ஒ எல்லாமே வேஸ்ட்ட் ப்ராஃபிட்டே இல்ல வேஸ்ட்டு தா
அப்டி என்ன புரில எனக்கு அதோட அர்த்தோ
க்கோ கவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது ஒன்னு தா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறது ஒன்னு தா
நல்லா சொல்லி தரமாட்டாங்கன்றியா
அவ்ளல்லா சொல்லி தரமாட்டாங்க்கா நா எதுக்குதா படிச்சேன்னே தெரில பிரைவேட் ஸ்கூல் எனக்கே தெரில கேள்வி குரியா இக்குது ஏ வாழ்க்கையே கேள்வி குரியா இக்குது அந்த
நல்லா படிப்பியா எப்டி
படிப்புனா படிப்பே புக்கு பாத்து படிப்பே அந்த அளவுக்கு தெரியு
பத்தாவதுல என்ன மார்க்கு அது சொன்னாலே தெரிஞ்சிரு
பத்தாவது ஆல் பாஸ் நானு
அப்டியா செர் செரி அப்பனா பரவால்ல
எடப் எடப்பாடி எடப்பாடி பவுரு காமிச்சுட்டாரு லெவல்டூ டூவெல்த்துல தானே போவ லெவல்து டூவெல்த்துலலா நல்ல டீசண்டான மார்க் கா நானு
ம்
லெவல்த்ல எவ்ளோ நானூத்தி நாப்பத்தாறு டூவெல்த்ல நானூத்தி நா நாப்பது
இல்லப்பா என்னா ஆவுளான்னு ஐடியா
ஓ எ காசு நெறையா எது எது அதிகமா வருதோ அந்த வேலைக்கு போலானு இருக்குறேக்கா
அப்ப இன்னா வேல நீதானே பண்ணனு இன்ன வேல
அத்தாக்கா காசு எது அதிகமா வருதோ
திருட்னா அதிகமா வரு
திருட்னா அது க்கோ திருடுனா கொஞ்சோ கஷ்டோ கா அது அடிக்கடி ஒரு நெறைய ப்ளான்ல்லா பண்ணுக்கா வேஸ்டுக்கா டெய்லில்லா திருட முடியாதுல
நீ சொல்றதுக்கு அர்த்தத்துக்கு நா சொன்னேனா இல்லியா பணோ அதிகமா வருன்னா அதா அதுக்கு புத்திசாலி தனமா திருட்னு
கோ இப்பல்லா யார்க்கா அக்கௌண்ட்ல வச்சிக்கிறாங் கா யார்க்கா வெவ் வீட்ல வச்சிக்கிர்த
அதெல்லா தெரிஞ்சுதா வெச்சிர்க்குற நீ கரெட்டு தா அப்போ அப்ப ஒழச்சா அவ்ளோ வருமானனா வராத் ல உனக் புரிதா
ஆ அப் என்ன திருட சொல்றீங்கோ
நீ தான சொல்றே எனக்கு எது நறிய வருதோ அத பண்ணு நா திருட சொல்ல அந்த அர்த்தத்துக்கு அத சொல்ற அப்ப நீ இன்னா பண்ணு நல்ல வேலயா கடிச்சா போய்டுவென்க்கா ஆ நா எ எ எதிர்பார் க்குறத்தா சம்பளோ வேணுன்கா நறிய சம்பளனா அப்ப எப்டி என்னா சம்ப்லோ எதிர்பாக்குற படிச்சோங்க நல்லா படிக்கிறவங்களுக்கே இப்ப கம்மியா தா
அனால தா நா படிக்கிற்தில்ல
புரியுதா எங்க அண்ண பொண்ணு காலேஜி முடிச்சி ம் வேல இல்லாம தேடிக்கினேருக்றா இன்னு வரைக்கு
ம் நாங்கலா வேல தேடே மாட்டோ எதனா ஒரு வேலை போயினே இர்ப்பே
ஆ அப்டி கரெட் அந்த மாரி இல்ல அவுங்கல்லா படிச்சுட்டு பேங்க்ல வேலைக் வேணா ஐ டி ல வேலெ வேணா அதுல வேணாலு இதுல வேணா அப்டி லவல்லா கேக்குறாங்கோ
என காசு இந்தா போது எந்த வேலலா பரவால்ல
அப்டியா பர்வால இன்ன இப்டி சொல்ற நீ பேசுதுெல்லா வித்யாசமா இகு காசு இந்தா போதுமா
ஆமாக்கா காசுக்கு தாங்க படிக்கித்தே வேற் எதுக்கா படிக்கிறனு
படிக்கிறப்பா எந்த வேல இருந்தாலு பரவால்லன்ற
ஆமா எனக்கு வேலதா உ ஓவ் அதெல்லாத் நா டுவல் த்துபடிஸ் சொனுங் நக் நனச் கொய்ந்த நா‌ ஸ்கூல் படிக்கிற பையனாக்கா ஐ ஐ ஏ எஸ் ஆக போறே ஐ பி எஸ் ஆறோ உன்னு சொல்லினே இர்க்குத்துக்க
அப்ப அப்ப நீ எதுமே உனக்கு அப் போ எதுமே ப்பா ஆவணுன்ற ஒரு எண்ணமே இல்யா இந்த எட்த்துக்கு
கா பணக்காரனாவனுக்கா அதுப்போத் அதான்கா எண்ணோ பணக்கார ஆவ்னு
அப்டியா
எதனா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண போறே
ஹோ ப்டி அப்பனா அந்தக்காவ மற்ந்துறாத எங்கெருந்தாலு
மற்ந்துனுமா
மறந்துறாத எதுனா ஒதவி பண்ணு உம் அப்பறோ
அலோ ஓ ஏனோர் பெரியஸ் கேம்பண்லான்க்குறே நாக்கா ஸ்கேம்ம் பன்லா
என்ன பண்ணய் எனக்கு தெரியாதுப்பா அத ப்தி எல்லா
கேம் ஸ்கேம் கேம்ம தெரிமா தெரியாதா
தெரியாதே சொன்னாதா தெரியு
ஓ அதிவ் ஏமாத்துதுக்கா தெளிவா ஏமாத்துவாங்களே
அந்த மாரி பண்லான்றியா அச்செ இப்பலா யாரு எல்லா உசாராதா இக்குதுங்க யாரி ஏமாந் ஹ
அத்தா உசார நம்மளு உஷார ஏமாத்தணு
அப்ப செரி பெரிய வேலதா அது
எப்டி சொல் இப்ப ரூ ரூம் சவைல போட்டு பேனர்லாம் மட்டு நல்லா பெருசா ரூம் எல்லா போட்டு ரூம் கேட்டா கொ கொ கொ காஸ் முன்னாடி வாங்கிக்கின்னு மொட்டுசே கொடு கோ கொட்டாய்ல விட்ருணு அவ்ளதா முஞ்சிச்சி
அம் ஏ யாரா டீ கேட்
அ ரசிகரா
ம் யார ரொம்ப புடிக்
ஓ இருக்கா யோசிக்கிறே அது கடசி கடசி கடசியா என்னா படோ பாத்தே
ஆ
ஓ இதுக்கா இப்போ ஒரு படோ ரிலிஸ் ஆச்சி என்னா படோ அது ஐயோ வந்துட்னே
விட்றவா
தனுஷ் தனுஷ் ஆ தனுஷ் இல்ல அது அப்போ டென்த் படிக்க சொல்லோ ஓ தெர்லக்கா
அப்போ ஐயோ எல்லாமே அந்தந்த நேரத்துல
இப்ப நா ஹாலிவுட் ரசிகராயிட்ட
அப்டியா
ஜாக்கி ஜான் அப்ரோ யாரு ஆ ஜாக்கி ஜான்கா
அ
சாப்டீங்ளாக்கா
ஆ சாப்டன்பா
என்ன சாப்பாடு
என்னா சாப்பாடுனா மதிய கார கொழம்பு வச்சே அதே வந்து அத அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்
ஆ அதுதா பிராஃபிட் பிராஃபிட்டா
ம்
ஆ மிச்ச பண்ணி ப்ராஃபிட் எத்துட்டீங்கோ
ஆமா நீ என்ன சாப்ட
நா பிரியாணி
ஆ மட்டனா சிக்கனா
சிக்கன்
அப்ப அப்ப வேல எல்லா முடிச்சுட்டு நீங்க சாப்டு வந்துடுவீங்கல்ல எடுத்துட்டு எல்லா வரக்கூடாதா
ஆ எத்துனு வரலாமே அத யாருக்கா தூக்கினு வரது போகா
அரி
யாருனா அவங்களே வேல அங்க வேல செய்றவங்களே எடுத்துப்பாங்க சாப்ட்டு
அவ்ளோதாங்க யாரு எவ்ளோ சம்பளோ ஆ முண்ணுத்தம்பது ரவுண்டா தருவாங்க வீட்ல குத்துருவியா
நா வச்சுப்பங்கா ரீசா ரீசார்ஜ் பண்ணிப்பே
ரீசார்ஜ்
ம்
சரி
அப்றோ உங்கூட பொறந்தங்க எத்தினி பேருக்கா
கூட போறந்த அக்கா தங்கச்சி நாளு
நாலு பேரா நீங்க எத்தினாது லாஸ்ட்டா
நா ஏழாவ்து
ஏழாவது படிக்கிறீங்ளா
ஏழாவது பொண்ணு
ஆ ஏழாவது அப்ப உங்கள உங்களுக்கு எப்ப உங்களுக்கு தா ஃபர்ஸ்ட் கல்யாணோ ஆயிச்சா ஏழாவது படி சொல்லுவ ஏழாவது பொண்ணு உங்களுக்குதா ஃபர்ஸ்ட் கல்யாணோ
இல்ல இல்ல அப்டில்லா இல்ல அண்ணனுங்கல்லா இருக்கறாங்க எனக்கு
அண்ணல்லா இருக்கிறாங்ளா எத்தினி பேருக்கா மொத்தோ உங்க ஃபேமிலில மாயாண்டி குடும்பம் மாரி சொல்லினே இருக்கிரியேக்கா க்கோ மொத்த ஏழு பேரா
ம்
ப்பா ஏழு பேரா
ம்